எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்க ஒரே தலவலி நீ என்ன பண்ற
ஏ என்னாச்சு ஏ தலவலி
அதா சொன்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கு இல்லையா அதுக்கு பலகாரம் பண்ணிட்டு இருக்கோ ஒரு டென்ஷன் வேலையா இருக்கு
ஆமாம் ஆம்மா நானு தா நேத்து முந்தா நாள்ல எல்லா சேந்து பண்ணிட்டோ பலக்காரல்லா
நீங்க தீவாளிக்கு பண்ணிட்ருக்கீங்களா நா அது வேற இருக்கு நா ஃபங்ஷன் சொன்னல்ல அந்த ஃபங்ஷன் ரெடி பண்ணிட்ருக்க அது முடிஞ்சுதா தீவாளிக்கு வேற ரெடி பண்ணணு
அப்பிடியா நாம ந ஆமா அடுத்த வாரோ தீபாவளி வருதுல்ல அதுக்கெல்லா இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோ பலகாரோ எல்லா நேத்து முந்தாநாள்ல நே து முந்தா நாள்ல கொஞ்சோ கொஞ்சோ பண்ணிடோ இந்த டைமண்ட் பிஸ்கெட்டு் அப்புறோ இந்த முறுக்கு அப்பறோ அ அதிரசோ இதெல்லா பண்ணியாச்சு
ரொம்போ சீக்கிரமா ஒரு வாரோ
ஆமா ஆமா ஆமா ஆஹ் நல்லாருக்குமே ஏனா இங்க நியர் பைல நறையா பேருக் குடுக்கணு ரிலேஷன்ஸ்க் குடுக்கணு என்ன அதுனால எல்லா இப்போ ம் எல்லாரு இப்யு குடுக்க ஆரம்பிச் தாங்க வேற
ம் யார் நீ தனியா பண் பிரியா அம்மா எல்லா வந்துருக்காங்களா
ஆஹா நா தீபாளிக்கு அந்த ஊருக்குள்ள போயிருக்கே
ஓ அங்கருந்தா ஓக் ஓகே சோ அம்மாலா நெறைய ஜாலிய இருக்கு போல காங்க
ஆமா ஜாலியா இருக்குதா நம்ம தனியா பண்றதோன்னு நா பண்ணணு ம்
நா தனியா பண்ற அதா எனக்கு ஒரே டென் டென்ஷன் தலவலி ஏன்னா இது முடிஞ்சிது இது முடிஞ்சோனே இன்னு அடுத்த வாரத்துக்குள்ள எதா சிம்பிளா செஞ்சர்லா கொஞ்சோ பலகாரோ அப்டின் பாத்துட்ருக்கே
சேரி சேரி ம் டிரெஸ் எல்லா வாங்கிட்டியா
ப்றோ இந்த ஃபங் ஷன்க்கு வாங்னு இல்லையா அந்த பங்க்ஷனுக்கே போயி ரெண்டு மூணு சேத்து எடுத்துட்டோ பலகாரோலா என்னால நெறைய பண்ண முடியு இந்த ஃபங்க்ஷன்க்கு அது துகுலா சேத்து பண்ண முடியாதா அதா ஃபங்ஷன் முடிச்சுட்டு அதுக்கு அப் அப்றோ அம்மாவ தா கூப்ட்டு தீபாவளிக்கு இதுதா பண்ணனு ஏன்னா நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ்லா குடுக்கணு இல்லயா கண்டிப் ப தீவாளிக்கி
ஆமா ஆமா ஏன்னா நமக்கு குடுப்பாங்க அவங்களுக் நம்ம குடுக்கணு அதுக்காக தா சீக்கிரமா பண்ணதே ஃபஸ்டு
ம் கண்டிப்பா செஞ்சுதா ஆவணு ஸ்கிப் பண்ணவே முடியாது இந்த வாட்டி வேண்டா அப்டின்னு நெனைச்சே அம்மா இல்ல இல்ல இவரு பிரியாணி பண்றது கண்டிப்பா குடுக்கணு அவங்களுக்குல்லா அப்டின்னு இவுங்க அக்காக்குலா குடுக் குடுக்கணு இல்லயா அதெல்லா குடுக்கணு அப்டினு எதிர்பாப்பாங்க தப்பா பேசுவாங்க அப்டின்னு நெக்ஸ்ட் வீக்
டுதா
உம் பண்ணணு ஒரு ரெண்நாள் முன்னாடி தா பண்ணனு கட கடனு என்ன பண்றன்னு தெரிய இந்த பங்க்ஷனு அதுவு ஒன்னா வந்துருசா
ஆமா கஷ்டந்தா உம் நானே போய் அதா அஹ் வீட்லேல்லா பீட்ஸ் அது இதுன்னு பண்ணாங்க நா ட்ரெஸ் வாங்குறதுக்கு கெளம்பி போயிட்ட உம் தீபாவளி ட்ரெஸ்லா வாங்கியாச் ஜா
அதா இது கூட சேத்து வாங்கிட்டனேன்ல
செரி செரி இ பாருங்க ஆமா ஆமா எதோ ஃபங்ஷன் இருக் கொஞ்சோ நீயோ ஆமா அதனால நானு போய் வாங்கிட்ட இந்த தடவ ரொம்ப அ கிராண்டாலா இல்ல கொஞ்ச நார்ம ஏனா ஐ அவ்ளோ ட்ரெஸ் வாங்கி போடாமலே அவ்ளோ பீரோல்ல இருக்கு காஸ்ட்லியா ஏறி இருக்கு இருந்தாலு நம்ம எங்க போடுறோ ஒரு தடவ ரெண்டு தடவ
ஐயோ அதே அதுக்கப்றோ சின்னதாயிடுது பசங்களுக்குல்லா அப்ப நம்மள்து சாரீன்னா கூட பரவால்ல பசங்கல்துல்லா ரொம்ப சின்னது இ இப்போ இன்னிக்கு ஒரு பங்ஷன் போயிருக்காங்க எங்க வீட்டுல பசங்க எல்லா பொண்ணுக்கு ஃப்ராக் எடுத்து போடுறோ ரொம்ப குட்டியா இருக்கு முட்டிக்கு வரைக்குதா இருக்கு அது இப்ப வாங்கின ப்ராக் தா அதுர ரெண்டு வாட்டி போடல அப்டின்னா ஒரு வாட்டி தா போட்றதே
போடறது, உம் போடறது குட்டியா ஆயிறது, அதேதா என்ன நீங்க யே டல்லா, காஸ்ட்லி வேற, புள்ளைங்க இப்ப பையனுக்கெல்லா என்னனா, நா என்ன பண்ணன் ரெகுலரா போட்டுக்கிறமாரி இல்ல அதனால ஒரு நாலு ட்ரௌஸ் த்தரு
ட்ரௌசர் பரவால்ல, இப்ப பேண்ட் பாத்தீங்னா, பேண்ட்டு தூக்கிட்டு அசிங்கமாயிருது
உஹிம் வளந்துர்றாங்கன்ட்டு அதனால அவங்ளுக்கு செட்டாக்க மாட்டிக்கிது அதுனால இது வர எதுமே கிராண்ட் இல்ல எல்லாமே சிம்பிளா வாங்கியாச்சு
உம் நானு அப்டிதா சும்மா வீட்டுக்கு வர போற மாதிரி கொஞ்ச கேஷுவலா அப்டி வாங்கிருக்க இந்த ஃப்ராக் ல்லா பாத்தீங்கனா இனிமே நா வாங்கவே மாட்ட அவளு போடமா குத்துது குத்துது அப்டின்றா
உம் புசு புசுனு ஆஹ் அது பாக்குறதுக்கு அழ காருக் இருந்தாலு அது எப்டி முடியு இந்தக் க்ளைமேட்டுக்கு அதுக்கு உஹும்
டி கிராண்ட் ஃபங்ஷனுக் போறோமா அது வரைக்கு
அது வரைக்கு ஆமா அதுக்குள்ள இவங்களு வளந்துர்றாங்கல்ல
சின்னதாயிடுது ஆமா ரொம்ப சே ஏ ஸ்கூலுக்கு போறாங் கலா இது எங்க போட்றாங்க அதோட ஸ்கூலுக்கு போறதே கரெக்டாருக்கு
கரெக்டா இருக்கு ஆம் ரேர் எதோவொரு ஃபங்க்ஷன் அப்டி‌ அந்த மாரினா மட்டுதா போட முடியு அதுக்குள்ளயுமே இவங்க வளந்துட் வெளையாட்ற வளர்ற பிள்ளைங்க
ஆமாம் சில ப் சில பங்க்ஷனுக்லாம் இப்பவ ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா நா போ போற மாரி இருக்கு அதுக்கு அவ வரதில்ல, இப்ப ஈவ்னிங்க இப்ப ரொம்ப க்ளோசா இருந்தா மட்டும்தான் போறோம். அது கொஞ்சம் ரேராதான வருது, அது இப்ப தெரிஞ்சவங்க அக்கம் பக்கனா இவுங்க ஸ்கூலுக்கு போயிரப்ப அந்த மாரி. போறோம் மார்னிங்ல ல ஈவ்னிங்ல இருந்தா மட்டு மட்டுந்தா போறாங்க அதுக்கு எதுக்கு இ்வ்ளோ காஸ்லியா குடுத்து வாங் நானு இந்த வாட்டி எதுவும் வாங்கல
கரெக்டுதா கரெக்டுதா, நானு இப்போ சரி ஊருக்கு வேற நெக்ஸ்ட் வீக் தீபாளி முடிஞ்சு போறனா, அதனால சேத்தே பலகாரலா பண்ணிட்ருக்காங்க. முறுக்கு எலாம் சேர்த்து, ம் ம் ஆமா வச்சு சாப்படறதுக்கு, அது எங்க நமக்கு அந்த தீபாளிக் ஆ அதெலா, அதெலாம் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க எல்லாமே அது இருந்தாலும் வந்து நமக்கு மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கும்ல்ல தீபாவளி டைமிங்ல எல்லாம் பாத்துட்டு
அன்னைக்கு நீங்க சாப்படுறது ஒரு மாரி சாப்படமாட்டீங்க அப்புறமா வந்து வச்சி வச்சி சாப்ட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும் டெய்லி சீக்கிரம் காலி ஆயிடும் காலிப்புறம் ஐயோ என்னடாஐ இல்ல இல்லாதப்பதான் நம்மளுக்கு
இல்லாதமதான் தெரியணும் ஆமா அததான் சொல்வ நமக்கு எதவாது ஸ்னாக்ஸ் சாப்பிடும் போது ஒண்ணுே இருக் இருக்காது வீட்ல ஆனா இந்த மாரி வந்து இந்த மாரி டைமிங்ல நம்ம பேபட்றதுனால அது சாப் சாப்பிடவும் தோணாதுல ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடும்
ம் ஆனா எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க டெய்லி உங்களுக்கு சீக்கிரம் காலியாடும் வச்சு அப்படியே சாப்ப அப்பிடினா சீக்கிரம் காலியாகிடும் இல்லாத அப்ப கஷ்டப்படுவிங்க ஐயோ யோய் இல்லயே இவ்ளோ இருந்து
ஆமா ட்ரெஸ் வாங்கும் போது வெடி பாக்ஸ் வாங்கியாச்சா
நாங்களா ஆமா ஆமா கொஞ்சம தான் வாங்கிருக் கோம் என்ன எல்ல இப்ப பசங்களல்லாம் வெடிக்க வெடிக்க நம்மல்லாம் எப்படி ஜாலியா வெடிச்சோம் இந்த பசங்கல போறது வெடி கிட்ட போறதுக்கு ரொம்ப பயப்படுதுங்க அதுவும் இல்லாம ஓவர் காஸ்ட்லி அந்த இந்த என்ன என்ன ரொம்ப ஓவர் காஸ்ட்லி பட்டாசு பாத்தீங்கன்னா என்ன புதுசா வந்திருக்கு ஆனா காஸ்ட்லியா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு
ஆமா சரியான ரேட்டு தான் ஆனாலும் நம்ம வாங்காம இருக்கறது இல்ல என்னாலும் வாங்குறது வாங்குறதுதான் உம் ஒன்னும் பண்ண முடியாது காலேல எந்திருச்சு சாமி எல்லாம் வச்சு சாமி கும்ட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நேரா போறதே அதுக்குதான் அடுத்து வெடி வெடி
ஆனா மோஸ்ட்லி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல வெடிக்கிறதான் ரொம்ப நெறைய வந்து
ஆமா அந்த கலரு ஆமா ஆமா நைட்ல வான வெடி உம் அப்டிதா இருக்கு ஆமா அப்டித்தான் இருக்கு சரியான ரேட்டு் தா ஆஹ் வையு பையள்ளாம் கையில வச்சு ஆமா ஆமா குழந்தைங்க இவுங்கள மாதி ந்தி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சும்மா அந்த ச நார்மல் வெடி இருக்கும்ல ச் அந்த மாதிரி தான் குடுக்கறது இத நம்புனா தான் நல்ல பெரிய பெரிய வெடியா வெடிக்கிது
யோசிச்சு பாத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது ச்சு பே ப்பர் ஆ போது இந்த பட்டாசு துக்கு இவ்ளவு காசு குடு இது நம்ம சேத்து வச்சு ஏதாது ஒன்னு சாப்டுவோம் நல்லா சாப்டுவோம் இல்ல டிரெஸ்ஹு வாங்குவோம் இல்ல ஜாலியா படத்துக்கு போலாம் அப்டினு
போலா ஆமா என்ன பண்றது
டாசு வாங்னா புஸ்ஸு ஒரே நம போ நெறைய வாங்ற வாங்க வேண்டியதா இருக்கு
உம் நெறைய் ஆமா இயர்லி ஒன்ஸ் வருது இல்ல அதனால இதெல்லாம் வந்து விட முடியாது
விட முடிலன்ன இப்ப நம்ம காலத்துல எல்லாம் எவ்ளோ கம்மியா இருந்துச்சு
கம்மி இன்னைக்கு ஆதுதான் இன்னைக்கு ரேட்டு சரியான ரேட்டு அந்த நார்மலா அந்த க பட் பட்டாஸ்கு வெடிக்கிற அந்த ஆஹ் தீப்பெட்டி மொதகொண்டு இப்ப எல்லாம் பாத்தா குட்டியூண்டு அதுவே பாத்தா அவ்ளோ காஸ்ட்லி ஏதோ இருக்கு
இதுல வேற சத்தம் வேற வரும்னா பயமா இருக்கும் பாத்தீங்களா ஒரு புதுசு புதுசு சவுண்டோட எல்லாம் வருது நான் இன்னும் நெனைச்சிட்டு பயன் ஆமா அதெல்லாம் நா வா
குருவி வெடினா குருவி மாரி கத்துது யானை வெடினா அந்த யானை அலர்ற மாரி கத்துது என்னன்னமோ உம் மயி மத்தி ஆஹ் நல்லா நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பல்லாம் நமக்கெல்லாம் போகலன்னா அவ்ளோல்லாம் தெரியாது இந்த அளவுக்கெல்லாம் உம் அப்பதைக்கி இருக்காது அந்த அளவுக்கு
ஆமா செலவு ஆமா நமளுக்கு ஒன்னு தெரியாது எல்லா கம்மி ரேட்டு நமக் இது அவ்ளோ தெரியல
அஹ் தீவாளி வருதுனலே ஆமா தீவாளி வருதுனாலே ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிறணு
வெச்சிட்ணு ஆமா ஆனா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட்டாஸ் வெடிக்கிறதுல்லா உங்க ஊர்ல
ஆமா அய்யோ ப ஆரமிச்ட்டாங்க இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலருந்தே ஆரமிச்ட்டாங்க ஒரே சவுண்டுதா அப்பப்ப
இவுங்கோல்லா எப்டி வாங்கறாங்கன் தெர்லியே ஓ இவுங்கள் டெய்லி எவ்ளோ ப்ரமோத் வாங்கி வச்சிருப்பாங்ளோ இப்பருந்தே
தெரியில நானம்மா நம்மல்லா வந்து ப நாலா அன்னைக்கு வெடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அது இல்லாம நமக்கு அந்த கார்த்திக சிட்டி எல்லா வருல்ல ச அந்த மாரி டைமிங் கூ சே வெடிக்கிற மாதிரி கொஞ்சொ கொஞ்சொ வாங்கி வெச்சுக்றது ஒரு சில பேர்ல ஒரு மோசமா வெடிக்கிறாங்க எப்பிடிதா வெடிக்கிறாங்கனே தெர்ல இப்ப எவ்ளோ அவ்ளோ வாங்குவாங்க போல
காஸ் நெறைய வச்சிருக்காங்க போலருக்கு என்ன பண்றது நம்ம பசங்க வளந்தா இன்ட்ரெஸ்ட் போயிருது பாத் த்தீங்னா அப்ப எனக்குல்லா ம் இப்ப என் தம்பில்லா பாத்தீங்னா வளந்துட்ட பெறகு ரொம்ப இன்ட்ரஸ்ட் போய்ருது அ ஒரு குறிப்பிட் த இதுல வெடிச்சாங்க அதுக்கப்றோ சுத்தமா வாங்கி வேஸ்ட்டா போய்டுச்சி அப்றோ செரி இப்ப கொலியாணோ ஆயி கொழந்தன்னு செரி கொழந்தங்களுக்காக கொஞ்சோ இது பண்ற மாதிரிருக்கு நாங்க நடுல்ல விட்டுட்டோ ஆ அதுக்கப்றோ இப்பதா திரும்ப வாங்க ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோ
நா அதுதா நானு அப்டிதா ஆ என் மத்தது இல்லன்னா ஓகே ஒரு அதுக்குன்னு ரொம்பலா போட மாட்டே காசு தீபாளிக்கி பட்டாஸ்ல பட் நமக்கே தோணுல இதுல இதுல ரெண்டு வாங்கிக்கிலா இதுல ரெண்டு வாங்கிக்கிலா அதுல ஒன்னு வாங்கிக்கிலா என்ன அதோட முடிஞ்சுது
இந்த பண்டு போடுவாங்கல அதுலல்லா கூட ஓகேவாருக்கு ஆனா நம்ப தனியா போய் வாங்குனா ரொம்பக்கா
அது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டுல்ல
கண்டிப்பா
உம் அந்த மாரி போட்டு வாங்கறது நல்ல ப்ராஃபிட் உம்
து குடோன் மாதிரி ஏதோ போட்டுது டென்ட் மாரில்லா போட்டு வி க்கிறாங்க பாத்தீங்ளா ரோடோரமா அதுலா ரொம் ரொம்ப காஸ்ட்லியாருக்கு இன் இன்னிக்கு தீபாவளினா நாங்க நாளைக்கு நைட்டுதா போய் வாங்குவோம் அந்த மாதிரி ஜே
ம் இல்ல அந்த போனாலு நமக்கு ரொம்ப கூடதாருக்கு
ஓ அப்டி ஆஹா இந்த ஆமா ஆமா போன வாட்டி அப்டி வாங்கிந்தோ இந்த வாட்டி நாங்க இப்பயே வாங்கிட்டோ கொஞ்சதா வாங்கியிருக்கோ
உம் செரி செரி
வேற ஒன்னு இல்ல
கரெக்ட்டு தா வச்சிருக்க முடியாது உம் செரி செரி செரி பார எனக்கு வேலை இரு க்கு நா அப்புறோ அடிக்கிறே சரிங்களா ம் செரி பாய் ட உம்